ஆ
நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கமா நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கேங்க கொழந்தைங்க எல்லா ஸ்கூல் போயிட்டாங்களா
என்னமா
கொழந்தைங்களா ஸ்கூல் போயிட்டாங்களாக்கா
ஆஹ போய்ட் டாங்கமா
ம் ஓகே ஓகேக்கா இன்னைக்கு ஆ போய்டாங்க்கா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்கா
இன்னைக்கு சிக்கன் கிரேவி
வாவ் நா வர்லாமா
வாங்க வாங்க ஆல்வேஸ் வெல்கம்
ஓகே ஓகே ஓகேக்கா நீ வீட்ல இருக்கீங்க வீட்ல இருக்கீங்களாக்கா
நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாமா அதனால இன்னு சமையல் கொடுத்து அனுப்பல பசங்க பசங்களுக்கு
உம்
செய்யணு இனிமேல் தா
அக்கா மத்தியானம் போய் குடுத்தா வாங்கிக்குவாங்களா
ஆ அதா இந்த பசங்க உயிர எடுக்குதுங்களே எனக்கிது வேணு அது வேணுன் சொல்லி
அப்டியா
எனக்கு புதன்கிழம ஆனாச்சின்னு வச்சுக்கோங்களே பசங்க வந்து சிக்கன் செய் இத செய் செஞ்சு எனக்கு கொண்டுந்து வையு இதெல்லா சொல்லிட்டுருக்குங்க
ஆ அச்சச்சோ
ஆ நா இதெல்லா செஞ்சு கொண்டு போய் வைக்கணும் இல்லன்னா மத்த நால்ல வந்து ஏதோ ஒண்ணு லெமன் சாதோ ஏதாவது ஒண்ணு கெலரி நா இது பண்ணி குடுத்து விட்டுடுவ உம் போம்போதே குடுத்து விட்டுடுவ ஆனா இந்த புதன்கிழம ஏதாவது நான்வெஜ் செய்ற டைம் வந்துச்சு அப்டின்னு சொன்னா செஞ்சு கொண்டு போய் குடுத்துட்டு வருவ
ஓகே ஓகேக்கா அதா சவுண்டு கேக்குதா பாத்திரம் சவுண்ட்லா ஆமா ஆமாக்கா
ஆஹ் அச்சசோ
ஆ அது ஆமாமா அது தெரியாமக்கா என் கொழந்தைங்களுக்கு பாவோ நா டெய்லியும் கட்டுசாதமா குடுத்துட்டு இருக்கே
இல்லையே உங்களுக்கு தெரியாதா என்ன இத்தன நாளா பசங்க போயிட்ருக்காங்க
இல்ல குடுக்கலானு தெரியுக்கா ஆனா வந்து அது வந்து கொழந்தைங்கள பாத்து குடுக்க முடியாது இதுங்க மாடி ஏறி எறங்கறதுக்கு நீ காலையிலயே எடுத்துட்டு போய்ட்டன்னு நான் சொல்லிட்றது
கொழந்தைங்கள பாத்தெல்லா குடுக்க முடியாது அங்கதா வெச்சிருப்பே இந்த பசங்க ஸ்நாக்ஸ் வாங்க வருதுங்கல்ல
ஆமா
அந்த பதினொரு மணிக்கு பிரேக் விடுவாங்கல்ல
ஆமாமா
அப்ப வந்து எடுத்துட்டு போயிடுங்க இல்லன்னா என் பையன் வந்தா பொண்ணுக்கு கொண்டு போய் குடுத்துருவான்
ஆ இது கூட நல்ல தா இருக்கு ஆனா நா நான்வெஜ் இது வரைக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட்டது இல்ல
குடுக்க கூடாதுன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஆனா அங்க உள்ள பசங்க எல்லாரு எடுத் துட்டு வருவாங்க
ஓ
எல்லாரு எங் என்ன பளிப்பு காம்ச்சிட்டு சாப்பறாங்க எனக்கும் குடு அப்டின்னு சொல்லுங்க அதனால எதுவு நம்ம செய்யல அப்டின்னு இருக்க கூடாது தில்ல அதனால அப்பப்ப செஞ்சு குடுத்து அனுப்புவே மோஸ்ட்லி ஒர் க் ஃப்ரம் ஆஃபீஸ் போயிட்டா செய்ய மாட்ட கால்ல செய்யறதே முடியாது இதுல மதியானம் வேற செய்யறாங்களாக்கோ அப்டின்னு செய்ய மாட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால தா செய்ற
நா இந்த ரெண்டு வருஷோ வேலைக்கு போனப்பக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேக்கா னா கால்ல எழ்ந்திரிச்சி செஞ்சி அத திருப்பியு இது பண்ணி
ஆமா கஷ்டமாதா இருக்கு
ரொம்ப கஷ்டப்பட்ட ஆனா
நான்லா இப்போ லாஸ்ட்டு ஒரு ஆறு மாசோ வந்து ஆஃபிஸ் தா போய்ட்டு இருந்த இங்க இருந்து ஒன்ர மண் நேரோ ட்ராவலு கொல்லுமாங்குடி பேரணபக் க்கத்துல போனு
அ
ஒன்ற மண் நேரோ போய்ட்டு போய்ட்டு வருவ கால்ல ஒன்ற மண் நேரோ சாய்ங்கா
ம் ஆனா அந்த ரெண்டு வருஷோ கொழந்தைங்கள கவனிக்கவே முடியலக்கா ரொம்ப ஓன்னு போயிட்டாங்க சரியான சாப் பாடு இல்ல
ம்
ஈவினிங் வந்தோனா நம்ம இல்லன்னா அதுக்கு மேல இது பண்றாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்பறோ நிப்பாட்டிட்ட அத்தைக்கு ஒடம்பு சரியாம போனுச்சு நடுவுல அதலா சுகர் கொஞ்ச அதிகம் ஆ சுகர் கொஞ்ச அதிகமாயிடுச்சு பி பி அதிகமா ச என்னன்னு தெர்ல ஸ்டெப்ஸ்ல ஏற்னவங்க அப்டே கீழ விழுந்துட்டாங்க
ஆ பி பி நாலா தா அது
ஆ அது அப் அப்றோ ஃபோன் பண்ணாங்க வேலையில இருந்தப்ப ஃபோன் பண்ணாங்க சின்ன மாமியார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்பறோ வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய்ட்டு வந்த நல்லாதா இருந்தாங்க அப்பறோ ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா திருப்பி ஜொரோ வந்து நெஞ்செல்லா வலி கிதுன்னு சொல்லி இங்க தியாகராஜன்ல சேத்திருந்தோ அது ஒரு அஞ் சு நாளா அட்மிஷன் போட்ருந்தாங்க
ம்
கொஞ்சோ கூட ஹெல்ப்க்கு ஆள் இல்லாம அண்ணி அங்க இருந்துட்டாங்க அத்த கூடயே
அ
இங்க கொழந்தைங்கள கெளப்பி அவ்ங்கு ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு கெளறி நா வேலைக்கு எடுத் துக்கிட்டு ஒரு மாசோ ரொம்ப அந்த ஒரு மாசோ
லீவ் குடுக்க மாட்டானுங்க அப்டின்னா ஒரு நாள் அர நாள் குடுக்குற து பெரிய விஷயமா சொல்லுவாங்க அதுதா ஒரு எதாவது எமர்ஜென்சினா லீவ் குடுக்க மாட்டாங்க வேற எதும் பிரச்சன இருக்காது
இப்ப அம்மா எறந்துட்டாங்கன்னு சொல்லியு நா லீவ் போட்டேன்கா திடீர்னு எறந்துட்டாங்க
அ அன்னாச்சி
ஓ என்னன்னே தெரிலகா நல்லாதா இருந்தாங்க தங்கச்சிக்கு கொழந்த பொறந்தது அத பாத்துக்கிட் அப்ப ஒன்ற ஒன்ற மாசந்தா நெனைக்கிறே கொழந்த பொறந்து அது அம்மா ப்ப இந்த பனிக்காலத்தில தண்ணில கை வச்சா ஒத்துக்காது அதனால நா இங்க கூப் ட்டு வச்சுக்குவே நம்ம வீட்ல
ம்
ஆ இங்க சுடுதண்ணி இங்க குளிச்சிட்டு இங்கேயே இருப்பாங்க இப்ப கொழந்த பொறந்தனால அவள பாத் பாத்துகிட்டோ எனக்கு அ பீ துணி கசக்குறது பாத்ரோ வெளக்குறது
ம்
இது அவுங்க ஒடம்ப கவனிக்காம உட்டுட்டாங்க போல சளி அதிகமாயிடுச்சி
ம்
அதுக்கு போய் டாக்டர்ட காமிச்சா சும்மா மருந்து மாத்திர குடுத்து அம்ச்சு வுட்டுட்டாங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்ச்சு மூச்சு வுட முல்ல பேச்சு வரல ஓ அப் அப்றோ அங்க இருக்குற பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா இங்க எனக்கு லீவ் குடுக்க மாட்டேன்டாங்க எ தங்கச்சி கை கொழந்தைய வச்சுட்டு அங்க ஐ சி யுல வச்சுட் டு ஒக்காந்துருக்கு அப்றோ சண்ட போட்டுட்டு கெளம்புனே இங்க இருந்து
ம்
த்ரி எட்டு நாப்பதுக்கு கெளம்புனே பத்தரைக்குதா அங்க போனே ஊருக்கு உள்ள போய் பாத்தா ஐ சி யுல இருந்தாங்க அவர் பேசிட்டு வந்தே நாளைக்கு நார்மல் வார்டுக்கு மாத்துனொன்ன நம்ம வீட்டுக்கு போயிட்லா அம்மா நா கூட்டிட்டு போறே நீ இங்க போ இங்க இரு இப்ப வேணா வேணா வித்யாவையு கூட்டிட்டு போலா அப்டின் சொல்லி சொன்னே சேரி நா ஆனா ஆனா ராத்திரி ஒன்றைக்கு போன் பண்ணாங்க ஐ சி யுல இந்து
ம்
ஆ இந்த மாரி உங்க அம்மா எதுக்கு கோப்ரேட் பண்ண மாட்டேங்குறாங்க எல்லாத்தயு அவுத்தவுத்து போட்றாங்கன்ட்டு
ம்
மூணே காலுக்கெல்லா எறந்துட்டாங்கன் நியூஸ் சொல்லிர்ந்து ஒன்னுமே ஆனா பண்ணல ஹார்ட் ப்ராப்ளம் மு எதுவுமே கெடயாது சுகரு தா
ம்
அ என்னண்ணா இது
அவுங்ளுக்கு ஏதாது பி பி ப்ராப்ளம் இருக்குமோ அவங்களுக்குதா வந்து இந்த மாரி திடீர்னு பி பி ஹய்யா இருந்துச்சுன்னா அவங்கதா அப்டியே பண்ணுவாங்க எதுக்கு கோ ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இது மாரி நா ரெண்டு மூணு ப பேர பாத்திருக்கே பிப் ஹை பி பி தூங்குபோம்போது அவங்களால வந்து தா என்ன பண்றோங்குறதே தனக்கு தெரியாம இருப்பாங்க
ஆ புரிது புரிதுக்கா
ஆ அந்த மாரி நா இங்க ரெண்டு மூணு பேரு அப்டி திடீர்னு அப்டே கத்துவாங்க
ம்
நல்லா நல்லா இருக்குறவங்க அந்த மாரில்லா இருக்கு இப்போ அந்த ஹை பி பி இருக்குறவங்க அந்த மாரி இருக்குறவங்க அது அவுங்களுக்கே தெரியாம இருந்திருக்குமோ என்னமோ
அது எப்டின்னா பல்ஸ் கொறைய ஆரம்பிச்சிருச்சு வீட்லயே பாத்தீங்கன்னா நல்லா உ உக்காந்துருக்காங்க வயிறு மட்டு பொறுமுன் சொல்லுவாங்கள்ல மூச்சு விட முடியாம வயிறு பொறுமுன் சொல்லுவாங்கல
ஆஹா
அந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கப்புறந்தா எ தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணிட் நா ஹாஸ் பத்திரி கூப்ட்டு போறே நீ சீக்கிரோ கிெளம்பிவான் சொன்னாங்க
ம்
அங்க போனா வந்து எதுவு சொல்ல முடியாது எப்ப வேணாலு எதுவு ஆகலா அப்டின் சொல்ட்டாங்க
ம்
ஆ அவனுங்களுக்கு அது பாத்த உட்னே தெரிஞ்சுச்சா என்னன் தெர்ல அப்புறோ நா சத்தம் போட்டே அப்டி தெரியுதில்லங்க அப்றோ எதுக்கு நீங்க ஐ சி யூல சேத்தீங்க முடியாதுன் சொல்லி அமிச் சி விட்ருக்கலாம் இல்ல நாங்க வேற எங்கயாவது கூட்டு போயிருப்போம்ல அப்படின்னோ அதுக்கப்றோ சொல்றாங்க அது வரைக் கு எந்த ப்ராப்ளமு இல்ல இல்லன் சொல்லிட்டு எறந்த எறந்ததுக்கு அப்புறோ எங்க அவுங்க மேல வந்து ப்ராப்ளம் பண்ணிடுவே நான் சத்தம் போட்ட உட்னே இல்ல கிட் கிட்னில உப்பு படிஞ்சிருக்கு
ம்
கிட்னில உப்பு படிஞ்சதுக்கு அவுங்கோ திடீர்னு எறந்ததுக்கு நம்மளுக்கு என்ன இது இருக்கு சம்பந்தமே இல்ல அது கிட்னில உப்பு ஹார் ட் ப்ராப்ளம் எதோ சொல்லியிருந்தா கூட அங்க அம்மா ஊர்லக்கா அந்த ஊரு அம்மா ஊரு
அம்மா ஊரா ம்ம்
அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே சொல்ல முல்ல நா அப்டியே சத்தோ போடுறே அத்தன மணிக்கு சத்த சத்தோ போடுறே டாக்டர் எல்லா வர சொல்லி எனக்கு தெரியாது என்ன பண்ணீங்க என்னன்ற இல்ல நாங்க ஹார்ட்ட திருப்பி ரீ இது பண்றதுக்கு நாங்க ஊசியு போட்ருக்கோ ஆனா அது ஒத்துழைக்கல
ம்
அப்டின்னு சொல்லி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கா நாலு மண் நேரோ கூட இல்ல ஐ சி யுல
ம்
ஒரு நாள் வாடக அது அப்டி இருந்து எங்களுக்கு முழுச சா அந்த உசுர கையில குடுத்திரிந்தா கூட ஒன்னு தெரியாது குடுக்கவே இல்ல
ஆமா அவூங்களுக்கு ஏதோ சேரி ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிருப்பீங்க நீங்க அது வந்து என்னன்னு சொல்லாம செக் பண்றோ இதயே சொல்லி அவுங்க வந்து பணத்த கறக் போ ஏனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்த ஒன்னே தெரியாத எல்லா டெஸ்ட் எடுத் த்ட்டு தானே அட்மிஷனே போடுறாங்க ஃபர்ஸ்ட் வெச்சு பாத்தவொன்னே அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது சரி பண்ண முடியு பண்ண முடியாது இல்ல ஒன்னு பண்ண முடியாது அப்டிங்கிறத சொல்லின்ணு இல்லன்னா வெளியூர் வேற எங்கயாவுது அழைச்சிட்டு போங்க அப்பங்காறதையாவுது சொல்லிற்ணு சொல்லிட்டு அது பண்ணிருக்கணு அவுங்க வந்து பணத்த கரக்கணுங்கிறதுக்காக தா அட்மிஷன் போட்டுருக்காங்க
உண்ம அந்த நேர்த்
ஏன்னா எந்த வித விஷயத்துக்கு இப்ப வந்து இது இருக்காது காப்பாத்த முடியாது அப்டிங்கிற இதெல்லா இருக்காது எமர்ஜென்சி ஃபைனல் ஸ்டேஜ்ல போய் யாராது கவனிக்காம போனா மட்டுந் தா காப்பாத்த முடியாது கிட்னிக்கு எல்லா வந்து காப்பாத்த முடியு கிட்னில எதா ப்ராப்ளம் அப்டின்னு சொன்னா என்ன பண்ணனுமோ அத இது பண்ணி காப்பாத்த முடியு அது வந்து எப்புடியு ஒரு த்ரீ மந்த்தாவது அவுங்கள
ம் கண்டிப்பாக்கா கண்டிப்பா கொண்டு வந்திருக்குலா கொண்டு வந்திருந்தா வேற ஹையா கோய்ண்டு போய் கூட அவூங்கள இது பண்ணிருக்கலா
ம் இப்போது ஹ ஹார்ட் அட்டாக்கு இந்த மாரி எதாவுது அ பிரெயின்ல எதாவூது நரம்புல ரத்த கசிவு இதெல்லானா சடன் டெத்து இதெல்லா சப்பன் பண்ணிக்கலா கிட்னி
என்னால முடில கானோ அது இப்ப ஒரு வருஷோ ஆயிடுச்சு ஒன்ற வருஷமே ஆவுதுன்னு வச்சுக்கோங்க இன்ன வரிக்கு எங்களால அது ஏத் துக்க முடில
ஆமா நல்லா இருந்து நல்லா பாத்துக்கிட்டவங்க
ம் அப்பா அப்பா எறந்தது கூட சரி அவுங்களுக்கு ஒடம்ப சரியல்ல தலையையில அடிபட்டுச்சு தையல் போட்டதுல பிளட் லீக் ஆகிட்டே இருந்துச்சு அவுங்க சடனா எங்களுக்கு அப்டின்னு தா இருந்தாங்க ஒரு ரெண்டு மாசோ அப்ப மூனு மாசொ அவுங்க இருந்தாங்க இதுதா ஸ்டேஜு டாக்ட்ரு சொல்ட்டாங்க இதுக்கப் ப்றோ எதுவு பண்ண முடியாதுங்க
ம்
அப்பா ட்ரிங்ஸ் பண்றதுனால எல்லா பாட்ஸுமே உங்களுக்கு செயல் எழந்துருச்சி அப்டின் சொல்ட்டாங்க எங்களுக்கு அது வந்து ஒரு அளவுக்கு ஏத்துக்கிட்டோ
ம் ம்
இது வந்து ஒன்னுமே இல்ல நார்மலா இருந்தவுங்க மோத நாள் அதாவ்து இருபத்தி மூனா அ அதா அந்த நாள்ல இர்ந்து ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி எனக்கு பொறந்த நாளு
ம் ம்
அவுங்க என எனக்கு நல்லா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி டெய்லியு பேசுவாங்க மூனு வேல பேசிக்கிட்டு அம்மா கரெட்டா அஞ்சு நாள்ல எறந்து பொயிட்டாங்க நல்லா பேசிட்டு இருந்தவுங்க தா மொத நாள் வரைக்கு பேசிருக்காங்க திடீர்னு சடனானா எந்த ரீசனு சொல்லவே இல்ல எந்த டாக்ட்ரு இதனாலதா அதனால தான் சொல்லவே இல்ல
ம் ம்
அது ரொம்ப கஷ்டமா இஞ்ச்சு எல்லாருமே எங்கள திட்ட ஆரம்பிச்ட்டாங்க
ம்
நீங்க சொல்லிருக்கலா போயிருக்கலா ரெண்டு பொம்பள புள்ளைங்க இருந்துட்டு என்ன பாத்தீங்க கொண்டீங்க எங்க சைட் திரும்பிருச்சி
ஆ இது நல்லா இருக்கு நாங்க யாராவது போணுன் நெனைப்பாங்ளா எங்க அம்மாவ விட்டு குடு நம்ம நெனைப்போமா
அதா
அ அவுங்களுக் என்ன அவுங்கள விட எங் நமக்கு தான அதிகமா அக்கற உண்டு அவுங்க மேல
ஆமா
அ அதெல்லா யோசிக்கவே மாட்டாங்க பேச் சுரவுங்க அப்டிதா பேசி சிட்ருப்பாங்க செரி நீங்க எதுவு ஃபீல் பண்ணாதீங்க உடுங்க நம்ம வேற என்னா பண்ண முடியு ம் செர்
சேரிக்கா அந்த ஃப்ரீ ஆயிட்டு பண்றேங்கா ஆ செரி